ஆஹ் கேக்குதுங்களா நா பேசுர்து உங்களுக்கு
ஆஹ் கிளியரா இருக்கு என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா
கொஞ்ச இப்போ கொஞ்ச பரவாயில்ல ஆ சொல்லுங்க
ஓகே ஓகே
ஆஹ இப்ப நல்லா இருக்கு இப்போ நீங்க பேசுங்க அதமாரி பேசுங்கள இப்ப பர்ஸ்டு பேசுங்க இப்ப ஓகே ஓகேன்னு சொன்னீங்கல்ல அந்த அது நல்லா இருக்கு ட்டு
ஓகே ஓகே டாபிக் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கூலிங் வெசஸ் ஃபர்மல் ஸ்கூலிங்
ம் ஓகே ஓகே அதாவது ஆன்லை ஆன்லைன் இப்படி சொல்றது தமிழ்ல வந்து ஆன்லைன் கல்வி நல்லதா அல்லது பள்ளி வகுப்பு கல்வி நல்லதா அப்படின்ற மாரி இல்லைங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து கொஞ்சம் ரீசென்ட தான் அந்த காலங்கள் அந்த அதிகமா வந்துட்டு இருக்குது இல்லைங்களா
ஆஃப்டர் கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆச்சு
ஆமா ஆஃப்டர் கொரோன வந்து ஸ்டார்ட் ச்சு இவங்களே நிறைய கோர்ஸஸ் இருக்கு கூகுளோடத நிறைய கோர்சஸ்லாம் வருது அப்புறமட்டு வந்து மத்த நிறைய ஓபன் யூனிவர்சிட்டி மாரி நிறைய வந்துட்டு இருக்குது படிச்சட்டு இருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து படிச்சுட்டு ஜாப் அப்பர்ச்சட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்க எப்படி பாக்குறீங்கா அ த
அஹ் என்ன கேட்டீங்கன்னா வந்துட்டு ஜாப் ஆஃப்பர்சூனிட்டி எனக்குமே கம்மியா தான் இருந்த மாதிரி தெரியுது பிகாஸ் ஏன்னா நம்ம போய் ஒரு ஸ்கூலிங்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் படிச்சு இப்ப நம்மளுக்கே தெரியு ஏஹ் என்ன அஹ் ஹ அஹ் நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எந்த கிரீன் பிரியே ரு அந்த மாதிரி நிறைய பயம் எல்லாம் நம்மளுக்கு போயிரும் எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துலயும் வந்து எப்படி சொல்றது அஹ் என்னால முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்ட டாங்க சில பேரு கொஞ்ச வந்துட்டு கொஞ்ச ஷய்யான டைப் இருப்பாங்க அவங்கலா பாத்தீங்கன்னா அஹ் இந்த மாதிரி எதுக்குமே வரமாட்டாங்க இப்ப என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா டைம்ஸ் எல்லா எனக்கு ஸ்டேஜ் பிரி ஃபியர்ன்றது ரொம்ப ஒரு அசம்பளிக் கூட என்னால போய் பயம் அந்த அளவுக்கு பயப்படுவேன் அப்படியெல்லாம் இது போது இந்த ஆன்லைன் பாத்தீங்கன்னா அஹ ஒண்ணு மைக் ஆஃப் பண்ண சொல்லிிருவாங்க வீடியோஓ எப்படி சொல்றது எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்கன் சொல்றது கிடையாது கிளாஸ் கவனிங்க சொல்றதுக்கு கிடையாது ஆப் பண்ணிட்டு இது பண்ணும்போது நம்ம் ஸ்கிரீன் பின்னாடி என்ன பண்றாங்கன்னே தெரியாது இப்போ ஒரு எக்ஸாம் வந்து ந்தாலுமே அவங்க வந்துட்டு இப்ப ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வருது எவ்ளவோ சான்சஸ் இருக்கு நம்ம படிச்சு அத பத்தி தெரிஞ்சு எழுதுறதுக்கு அஹ் பாத்து எழுதுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கும் போது எந்த இன்டர்வியூஸும் பாஸ் பண்ண முடியாது என்னோட ஒரு இப்ப பா்த்தீங்கன்னா நானுமே ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணுன பட் ஆனா எனக்கு வந்துட்டு அது போய் நேர்ல் பண்ணணுந்தா இருந்துச்சு என்னோட பேபி வந்துட்டு ரொம்ப கிட்டா இருந்தனால எனக்கு வந்துட்டு போய் பண்ண முடியால ஆன்லைனிலகா நா எடுத்த ஆனா இப்ப வரைக்குமே எனக் கு வந்துட்டு அந்த படிக்கிறதுக்கான ஒரு டைம் இதுவரைக்குமே எனக்கு கெடை க்கில நா என்ன ப்ச் ஏனா போய் படிச்சிருந்தா நாளைக்கு டெஸ்ட் இருக்குதேனு சொல்லி வீட்ல படிச்சிருக்கலா ஆனா ஆன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டா நம்மளுக்கு நெட்வர்க் இஷூ அப்படி இப்படினு ஸ்கிப் பண்ணிட்டு போயிர்லா
உம் ஆக்சுவலா நீங்க ஆ அதுல எப்படி சொல்றீங்க ஆக்சுவலா நா இது எப்படி நெனைக்கிறேனா ஆன்லைன் கோர்ஸு யார் எடுப்பாங்க அப்படினா வந்து உண்மையிலயே விருப்பம் இருக்கிறவங்கதா அதை போய் ஜாயின் பண்ணுவாங்க அதாவது விருப்பம் இல்லா வந்து ஒருத்தரோட வலுக்கட்டாய த்துல சேக்குறதுதா வந்து இந்த பள்ளி வகுப்புகள் அப்படிங்கிறது வேற்ஆஸ் நீங்க வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லா வந்து நம்மடைய விருப்பு தேருவது நம்மல்லா பாத்தா விருப்பப்பட்டு படிப்போ சோ இந்த நம்மளா விருப்பப்பட்டு படிக்கிற ப்போ வந்து நம்மையே வந்து பொறுப்பு வந்துரு ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க இன்னொன்னு என்னென்னா இந்த மாரி ஸ்கிப் பண்ண மாட்டோ உண்மையிலே தெரிஞ்சுக்க விரும்புவோ நா நாங்க அங்கே ஒரு கொஸு ஒரு யூனிட் நா எடுப்பாங்க ஒரு யூனிட் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒரு ரெண்டு மூணு வந்து ஃபீட்பேக் மாரி ஒரு கொஷின்ஸ்லா வாங்குவாங்க ஆக்சுவலா நம்மோ வந்து எந்தளவு புரிஞ்சுட்டோனு தெரிஞ்சுதுக்குதா மட்டு டுமேதா வந்து அந்த கொஸ்ன்ஸ்ஸே தவற நம்மளுடைய வேல்யூஷன அவுங்க பண்றது கிடையாது அ நம்ம வந்து அந்த அவுங்க அலைன் ஆயி போறமா அவுங்க மாடுலிக்கு ஏத்த மாரி வந்து நம்ம அலைன் ஆயி போறமா அப்படின்று செக் பண்றதுக்காக மட்டுந்தா அந்த ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் சோ நா இத எப்படினா பாக்குற அப்படினா விருப் விருப்பருக்கிறவங்க மட்டுந்தா அதை தேடி போவாங்க அதாவது நா இத பண்ணனு நெனைக்கிற ஒரு டேட்டா அனாலிசிஸ் கோர்ஸஸ் எடுக்கிற அப்டினா வந்து ஓ இது கோர்சல்லா வேணா எதனா படிச்சாங்கன்னா வந்து இவ்வளவு காசு செலவாவது ஸ்ட்டாங்கனு போகனு வரணு இந்த மாரியான இதர செலவுகள் எல்லா இருக்குது நீங்க எடுக்குறிங்க டேடா அனலைசிஸ் கோர்ஸ் நீங்க பாக்கறிங்க அப்டினா உங்ளுக்கு ஒன்னு பெருசா செலவாகாது ஆனா பட் வந்து ஆ அந்த அந்த கூட ஆப்பர் அஃபோர்டு பண்ண முடியாத அளவுக்கெல்லா இருக்காங்க அதுக்கு அவுங்க கன்ஸ்க்ஷன் தராங்க ஸ்காலர்ஷிப் தராங்க அ அந்த கூகுலோடதல்லா பாத்திங்கனா அ பேர் மறந்துபோச்சு எனக்கு சோ அது தராங்க அ ஆ ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கூலுக்கெல்லா அது ஒர்க் அவுட் ஆகாது அது ஒன் டு டுவல் அப்டிங்கிறது வந்து அது பேசிக் அடிப்படை கல்வி இந்த அடிப்படை கல்விக்கெல்லா வந்து ஆன்லைன் கோர்ஸ் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுனு தெ ரில எனக்கு அ அது இருக்குதானே தெரில எனக்கு அதுக்கப்றோ வேலை வாய்ப்பு சார்ந்த கல்விகள் அப்டின்னு பாக்குறப்பதா ஆன்லைன் கோர்ஸ்கள் உதவு விருப்பிருந்து படிச்சி படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து அவுங்க வந்து நல்லாவே ஷைன் பண்ணுவாங்க வேலையை எதிர்பார்க்க மாட்டாங்க ஏற்கனவே ஒரு வேலைல இரு ப்பாங்க அந்த வேலைல கொஞ்சோ அ வந்து கொஞ்சோ தன்ன அப்கிரேட் பண்ணிக்க விரும்புறவங்க அ இந்த மாரியான ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துட்டு தன்ன அப்டேட் பண்ணிக்குவாங்க சோ இது வந்து வேலைய கிடைக்குதுங்கிறது சட்டுனு பிரச்சனல்ல தன்ன அப்டேட் பண்ணிக்கலா அந்த மாரி ஆன்லைன் கோர்சஸ் லா வந்து அப்டேட் பண்ணிக்கலா நெறய
கரெக்ட்டுதா பட் ஓகே இப்ப விருப்பப்பட்டவங்க அவங்க யூஸ் பண்ணனு அப்டின்னு நெனைச்சாங்கனா கண்டிப்பா வந்துட்டு அது அவுங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ஃபுல்லா இருக்கு ப்ச் எல்லாருக்குமே வெளிய போய் படி க்க முடியுன்ற அந்த ஒரு சூழ்நில இருக்காதுதான் கரெக்ட் ட்டு பட் இருந்தாலு நா நா எப்டி யோஸ்ச்சேனா அ நீங்க சொன்னீங்ளே இப்போ ஒன் டு டுவெல்ன்றது வந்துட்டு ஆன்லைன்ல வந்து இப்போ ஒரு இப்போ ஒண்ணுமே வேண்டா கொரோனா வந்துச்சு
உம் ஆஹ் ஆமாமா உம்
அவுங்க எல்லா ஒரு பொறுப்பா படிச்ச மாரியே எனக்கு தோன்ல ப்ச் ஒரு ட்ல யோ இதுல அவுங்க மான்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்டினு சொல்ட்டு ஒரு ஒரு வாரோ வந்துட்டு நல்லா பண்ணாங்க செகண்ட் பாத்திங்க ஏனா அவுங்களுக்கு வந்துட்டு அப்டி இதாய்டுச்சு கேமரா ஆப் பண்ண சொல்ட்டாங்க அப்ப அது அங்க உ உக்காந்தா என்னா உக்காரலனா என்னா ஆன் பண்ணி வச்சிட்டு போய்ற அந்த மாரி எல்லா வந்துட்டு கிட்ஸ் இது பண்ணிருக்காங்க இப்ப மோஸ்லி ட்டு இந்த கொஞ்சோ மெச்சூர் ஆனவங்க பெரிய பெரிய இப்ப நீங்க சொன்ன மாதிரி டேட்டா அனாலிஸ்ட் ஆ ஹாஸ் பிட்டல அட்மினிஸ்ட்ரேஷன் ஏவியேஷன் வரைக்குமே இப்ப ஆன்லைன் வரய
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ம்
சிரனா அ இந்த டிப் இந்த டிப்ளோமோ கோ பேச்சலர் டிகிரிய விட டிப்ளமோ கோர்ஸ்சு கம்மி கம்மி மீன்ஸ் அ நம்ம சாதாரண என் ந்த குரூப் எடு எந்த இது இருந்தாலு டிப்ளோமோ வாட்டிக்கு போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்லா இப்ப குரூப் வேணாலுமே ஸ்கிப் பண்ணிக்லா அப்போ இந்த மெயினா மேஜர் எடுத்து படிச்சவங்கள விட இது எப்படியுமே கம்மியா தான இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் சொன்னீங்கனா ஆ சொல்றேன்னா ஒரு பி எஸ் சி நர்சிங்க விட் ட அ ஜென்ரல் நர்சிங்க் எப் எப்பவுமே ஒரு கீழ் பி எஸ் சி தா ஃபஸ்ட் நிக்கு ஏன்னா அவுங்க ஃபுல்லா இது பண்ணி படிச்சுட்டு வந்திருப்பங்க ஜென்ரல் நர்சிங்ன்றது பாத்திங்கனா எந்த குரூப் எடுத்திருந்தா காமர்ஸ் எடுத்தவங்க கூ கூட ஜென்ரல் நர்சிங் போய் பண்ணலா
ம் ம் ம் ஆக்சுவலா நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா நம்ம ஜென்ரல் பேட்டர்ன் கம்பேர் பண்ணி பாக்கிறீங்க அதாவது டிகிரி அ டிப்ளமோ அப்படின்னு பாக்குறீங்க ஆக்சுவலா இது இவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தா இருக்கு ரொம்ப ரேரா தா இருக்கு வேறாச்சு இவுங்க அந்த ஆன்லைன்ஸ் கோர்சஸ் சொல்லிட்டு பண்னுவாங்க இந்த ஒர்க்ஷாப் மாரி நெறைய வெப்பாங்க அதுதா வந்து நெறைய இருக்கு உங்களுக்கு ஆ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்தவங்க அது எப்டி சொல்லு வாங்கனா சட்டிவிட் கோர்ஸ் மாரி சொல்லுவாங்க அது டிப்ளமோவு கெடையாது ஒரு டிகிரியு கெடையாது அது வந்து ஒரு சட் சட்டிபிகேட் பேசரது வந்து ஒரு ஆப் சட்டிபிகேட்டு குடுப்பாங்க நம்ப அந்த சட்டிபிகேட் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கலா அந்த மாரி கோர்ஸு தா நெறைய இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து டிகிரி கோர்ஸோ இல்ல வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸோ பாத்தீங்க அப்டினா ரொம்ப ரேரோ ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் தா இருக்கு பாக்கி இருக்கிற ஆன்லைன் கோர்ஸ் நீங்க பொரிக்கி எடுத்தீங்க அப்டின்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஷாப் அதாவ்து த்ரீ மந்த்ஸ் ஒர்க் ஷாப் ஒன் வீக் ஒர்க் ஷாப் அப்டின் தா இருக்கு உங்களு கு சோ நீங்க அது ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டுந்தா கவர் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் மு டாப்பிக் நீங்க வந்து தன்ன அப்டேட் பண்ணிக்லா ஆ அப்டிதா நா வந்து அந்த மா ரியான இது வந்து பாக்குற ஆன்லைன் கோர்ஸ்ஸஸ்ல நீங்க சொல்றது வந்து நம்ம ரெகுலர் ஸ்டடீஸு கம்பே அப்டியே கம்பேர் பண்றீங்க இல்லைங்களா
அய் ஏன்னா ஆ டிகிரி முடிச்சிட்டு இப்ப ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்ட நானு பட் ஆனாலு வந்துட் டு வோக்குண்றது வந்துட்டு இப்பவுமே இம்பாசிபிள் அப்பின்னா சிக்ஸ் மந்த் இன்டன்ஷிப் வாங்க அதுக்கப் பறோ பாக்லான்தா நா இப்ப போன வரைக்குமே அவுங்க சொல்றாங்க அந்த சிக்ஸ் மந்த்து இன்டன்ஷிப்பு ஓ நம்ளுக் கு வந்துட் பேசிக் சேலரி கூட எதுமே இல்ல சும்மா வந்துட்டு போணு ஆ அப்ப அதுக்கப்பறோ அவங்க பாக்கலா ஒரு த்ரி தௌசண்ட் தா அ இது பண்றாங்க அப்ப நா யோசிச்ச எ ஒரு ஆறு மாசம் கஸ்டப்பட்டு அதுக்கப்பறோ ஒரு மூணு இப்ப போணுமா ஆன்ற மா திரி போறவங்க இருக்காங்க பட் ஆனா நா யோசி கெ ஆரம்பிச்ச இவ்ளோதா இதோட வோத் தேவா அந்த மாரி ஒரு ஸ்டாட்டிங்ல ஒரு டென் கேலா இருந்துச்னாக் கூட நம்ம தாராளமா போயிர்லா ஓகே பரவாயில்ல டென்னு இருக்கே ஸ்டாட்டிங்கே அப்டியே போயிரு ஆ இது வாங்க பாக்லா அதுக்கப்பறோ ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியா ஆ எப்டி போகுதுன் பாத்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி தர அப்ப நா யோஷ்சே எத்தன காலம் போனாலுமே இந் த நாலாயிரொ அஞ்சாயிரொ இப்டியே ஒரு பத் தாயிரொ ரீச் பண்றதுக்குள்ளாரே பத்து வர்ஷோ ஆயிரு அப்ப இது எதுக்குன்ற மாதிரி தா நா யோசிச்சிருக் கே
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ இது நம்ம வந்து என்னன்னா நம்மோடைய பொருளாதாரம் அப்டி அதாவ்து நம்ம உடைய வேலை வாய் ப்பு வசதிகள் அப்டி அது வந்து ஆ அது அந்த ம ஆமா அது கொஞ்சொ சுணக்கந்தா இருக்கு படிச்சிக் கூட முடிச்சிருவோ நம்போ ஆனா படிச்சி முடிச்சதுக்கப்றோ அப் ஆப்பர்சுனிட்டி இல்ல அப்டின்னு நினைக்கிறப்போ வந்து அது ஏண்டா படிச்சோன்ற மாரி ஒரு அதுமேலையே ஒரு வெறுப்புணர்ச்சி வந்துடும் ந அந்த கோஸுமேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லைங்களா ஆமா ஆமா
இது வந்து ப அ ஏ இது இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்ல கொஞ்சம் ஸ்கோப் இருக்குன்ற மாரி சொன்னதுனாலதா எடுத்து படிச்சுதே
ஓகே ஓகே
நா இல்லாட்டி இல்ல பாத்தி க்க மாட்டே ஓகே நெக்ஸ்ட்டு டாபிக்ல இது பண்ணலா மீட் பண்ணலாம்
கண்டிப்பாங்க தோழி நன்றிங்க